ஹ
ம் சொல்லுங்க சாப்ட்டீங்ளா
சாப்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்டெங்க எட க சாப்பாடே என்னங்க கேக்கல
சப்பா
ஆ பாத்தீங்களா நீ நேரா சப்பாய் செட்ரிங்ஏ
அவங்கள் ஜாதி சப்போட்டர்
முக் கொடைங்க ஆ கேக்குதுங்ளா சொல்லுங்க
ஆ ஏங்க எனக்கு வந்நே ரொம்ப வயிறு வங்கியிருக்கு என்னங்க பண்றது
வய்று ஒலக்குதுங்கா
ஆ
ஏனாம் செர்ல ஏங்க என்ன பண்றதுன்னு தண்ணி நெறைய குடிங்க
ஆ
அண்ணி உக்ச்சலல்லா சரியாய்ருங்க அ தூக்கமா வருதுங்க ஏன்னு தெர்ல
எனக்கு தாங்க தூக்கோ வருது ஆனா வந்து உங்கள்ட பேஸ்னும் போல இருக்கு எனக்கு
ஏங்க
சும்மாதாங்க எனக்கு வந்து தூக்கோ வருது ஆனா வந்து இப்பிடி யார்கிட்ட பேசாம இருந்தால தூக்கலாம் போய்ரு பேசிட்ருந்தனா
மூ எடிக்கிங்ளா சூப்பர் யே
ம் சரிங்க உங்களு என்னஅ எதோ டீலா போட தெரியுங்ளாஅ
டீ எல்லாம் போட தெறீங்க டீஇ காஃபில்லா
ஆ செரிங்க செரிங்க அப்பறோ வந்து
உள்ளு போட தெரியாதுங்ளா
எனக்கு போட தெரியாதுங்க
என்னங்க ஒரு டீ கூட போடத்தெடர்லனா என்னங்க நீங்க
எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நானே வந்து வாழ்க்கைல ரொம்ப கஷ்டத்துல அடிபட்டு போய் கெடக்கேங்க பஞ்சத்துல கெடக்கேங்க
ஏங்க போறாரு போற கத்துக்கறதுக்கு என்னங்க கஷ்டத்துக்கு என்னங்க சம்மந்தோ சம்மந்தோ இல்லாம பேசுறீங்க
அது வாழ்க்கயே ரொம்ப கஷ்டோங்க ஏங்க இப்டி பன்றீங்க நீங்க பேசாதீங்க இப்பில்லா
சேரிங்க நா கட் பண்ணிட்ருக்கே அப்போ
என்னங்க இப்டில்லா பேச
நீங்கதாங்க பேசாதீங்கன் சொன்னீங்க
சிரிப்பாருக்குங்க ஒங்கிட்ட பேச
சிரிப்பாருக்குங்ளா என்னங்க பொண்ணுங்கிட்ட பேசுற மாரி பேசுறீங்க
சேரிங்க ஒங்க ஃப்ரெண்டு எப்டிங்க இருக்காங்க ஒங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்றீங்ளா
யாருங்க எ ஃப்ரெண்டு
ஒங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எப்ப பாத்தாலு லொடலொடன் பேசிட்டே இருப்பாரு அவ்ரு பேரு கூட அவ்ரு பேர்ல்லா எனக்கு தெரியாது ஆனா ம்ப அழகாருப்பாரு பாக்கவே அவ்ரு வந்து நம்ம நேத்தி கூட பாத்தம்மே அவரு வந்து நம்ள வந்து ஆ இந்த மாரி ஒரு எடத்துல வந்து விட்டுட்டு போனாரு அவுரு
அவராங்க அவரு அவர பத்தி என்னங்க ஒங்களுக்கு தெரியனு
அவரு பாத்தா ரொம்ப நல்லவரு மார்ருக்காரு அதனால தா கேக்குறே அவர பத்தி
அவரு நல்லவருதாங்க ஆனா என்னங்க அவரு ரொம்ப சேட்ட பண்ணுவாருங்க
ஆ என்னு மாரி சேட்ட பண்ணுவாரு
ஆமாங்கி நறைய பொண்ணுங்கிட்ட பழகுவாருங்க அவரு
இந்த மாரி பையனாங்க அவருங்க ப்ப கொஞ்சோ பாத்து பத்ரமா பாத்துக்கோங்க அவர
ஆமாங்க அவரு எங் ஸ்கூலயு அஞ்சு லவ்வுங்க
அஞ்சு லவ் பண்ணாருங்ளா
ஆமாங்க
ஆ என்னங்க ஏ அஞ்சு லவ்வு என்ன அப்டி பண்ணாக
அவுரு பண்றாருங்க ஸ்கூல்ல இப்ப என்னனா இன்னு ஒரு பொண்ண லவ் பண்றாருங்க ஆனா அவுரு ஒரு ஒன் ரெண்டு வாரமா அவுரு எக்ஸ நெனச்சு உறிகிட்ருக்காருங்க
ஆ ஆ ஆ
அடிக்கடி இந்த மாரி சொல்லுவாரு நா ஒரு கருப்பு ஷர்ட்டு போட்டா கூட எ ஆளுக்கு கருப்பு ஷர்ட்டு தா புடிக்கு அப்டின் சொல்லி சொல்லிட்ருக்காருங்க
அப்டிங்களா செரிங்கங்க எ அக்சய் என்ன ஏமாத்திட்டிட்டுங்க என்னங்க பண்றது
ஆ ஒங்களுக்குமாங்க
ஆ
அவனுக்கு அப்டிதாங்க எ ஃப்ரெண்டுக்கு
ஆ
ஒங்க ரெண்டு பேத்துக்கு இதுல ஒத்து போதுங்க
செரிங்க நீங்க அவரோட ஃபேனாவே மாறிட்டே நானு அவுரு வந்து ரொம்ப அறிவாளியாருக்காரு
அப்டிங்களா
ஆ
நா அறிவாளி‌ தான்டா து அட என்ன இந்த மணிக்கு பொண்ணுங்க சவகாசம் அதிகமா வெச்சிருபாருங்க அவரு
ஏங்க இப்படி பண்றா
அது என்ன பண்றத் தெர்லங்க ஒரு பொண்ண லவ் பண்ணிக்கிட்டே அவுரு எக்ஸ நெனச்சிட்ருக்காருங்க அவுரு
லவ் பண்ணிட்டு எக்ஸ நெனச்சிட்ருக்காரா
ஆமாங்க எக்ஸ நெனச்சிட்டு கவல பட்டுட்ருக்காருங்க
ஏங்க இபடி பண்றாரு செரிங்க செரிங்க அப்புற வந்து எங்கேயாவ்து உங்களுக்கு இந்த மாதரி ரொம்ப லாங்கான எடத்துக்கு போணு ஆச இருக்குங்களா
அங்க வேனா ஏதாச்சு இமாலய பிரதேசத்க்கு போணு ஆச இருக்குங்க
அந்த மாரி எடத்துக்குல்லா உங்களுக் போனுங்ளா மலப் பிரதேசம் அந்த மாரி எடத்துக்கு
அ ஆமாங்க ஆனா அதலா ஏறற்துக்கு ஒடம்பு வேணு ஆ ஆ பணமு வேணுங்க
ஆ அப்ப அதுக்கு வந்து நல்லா எக்சசைஸ் பண்ணுங் ப்ரோ
ஆமாங்க நமக் ரெண்டுமே கெடையாது
ஆ
ஃபியூச்சர்ல போணுங்க ஆனா
செரிங்க செரிங்க நீங்க வந்து அதுக்குள்ள வந்து பணோ சம்பாதிச்சிடுங்க உடம்பு செரி பண்ணிடுங்க நானு வரே நம்ப வந் ரெண்டு பேரு சேந்தே போலா
போலாங்க போலாங்க
பெரிய பெரிய மலல்லா ஏறி கொடியெல்லா நடலா நட்டு இந்த வ இந்த ஒலகத்துக்கு நம்ம யாருனு காட்டலா
ம் சாப்ட்டு வாங்க ஏத்லா
ஆ செரிங்க செரிங்க மழ பெய்யுதுங்ளா
பெய்யலெங்க மழ வெயிலு தாங்க அடிக்கிது
உங்களுக்கு எதாவ் சாப்புண்ணும் போல இருக்கா இப்ப
ஆமாங்க அ சூடா எதாவ்த் சாப்புண்ணு தோனுதுங்க
அ எனக்கு அப்டிதா தோனுது வாயெல்லா ஒரு மாரி நமநமங்குது
வேணா வாங்க வெள்ல வாங்க போலாங்க
வெள்ல ஏங்க ஆனா இப்ப எனக்கு கொஞ்ச வேல இருக்குங்ளே அதனாலதா என்னாலா வர முடியில இன்னொரு நாள் போலாங்க கண்டிப்பா
சேரி சேரிங்
ஆ ஆமாங்க அப்பற வந்து இந்த டாக்டர்லா எப்டி நெனைக்கிறீங் க டாக்டர்ஸ்லா ரொம்ப நல்லவங்களா
எந்த டாக்ட்ருங்க
சும்மா அ நார்மலா உயிரெல்லா காப்பாத்துறாகள அவுங்கலா பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ம் டாக்ட்ரெல்லா நல்லவங்க தாங்க அதுல என்னங்க சந்தேகோ
நல்லவ தானா
ஆமாங்க அதுக்காக தான அவுங்க படிச்சு அதுக்குதா இது பண்றங்க வேல பாக்கறாங்க
அ இந்த செல படங்கள்ளெல்லா பாக்கும்போது டாக்டர் ரொம்ப ஏமாத்துறாங்க அதெல்லா உண்மைங்ளா
உண்மையில இருக்கு நெறைய பேரு அப்டி இருக்காங்கங்க அதுக்
நெஜ வாழ்க்கைல அப்டி இருக்கா நெஜ வாழ்க்கைல அப்டி இருக்காங்ளா
அதாங்க இருக்காங்கங்க அதுக்குன்னு எல்லாத்தியுல்லா நாம அப்டி சொல்லிட முடியாதுல்லங்க கெட்டவங்களு இருக்கதா செய்வாங்கங்க
ஆ ஆனா வந்து இந்த இந்த மாரி கிட்னி அந்த ஹாட்டு அதெல்லா திருடி வித்துருவாங்லே அதெல்லா உண்மையா இதயத்தல்லா திருடி வித்துருவாங்ல அதெல்லா உண்மையா நா ஏ அப்டி பண்றாங்க அடுதா வெல அதிகமா இருக்குங்ளோ
ஆமாங்க உன்மதாங்க அத வித்துட்றாங்க ப்ளாக் மார்கெட்ல
என்னங்க
அத பிளாக் மார்க்கெட்ல வித்துட்றாங்க அதெல்லா உண்மதாங்க
அப்டிங்களா ஏங்க இப்டி பண்றாங்க மனுஷன்னு ஒரு மகன வந்து இப்பிடியாங்க வியாபார பண் றது அதெல்லா ரொம்ப தப்புங்க
இப்ப நீங் சொல்ரது கரெக்ட்டுதாங்க அத அவங்ககிட்ட அப்டி ப்பேயேபா ந சம்பாரிச்சனால காசு தாங்க அவுங்களுக்கு பெருசா தெரியுது மனுசங்களோட அவுங்களுக்கு
அதாங்க இந்த காசு தாங்க எல்லாமே அது என்ன இப்ப பாருங்க நம்முளு வந்து வாழ்க்கையில ஒரு நெறைய காசு சம்பாரி எல்லாத்துக்கு நாலு பேரு இருக்கறவுங்க நல்லது செய்ங்க இந்த மாரி ஏமாத்த கூடாதுங்க யாரையுமே
கண்டிப்பாங்க
ம்
நீங்களா இந்த மாரி பண்ணுவீங்களாங்க டாக்டரா இருந்தா
ஆமாங்க நா ரொம்ப நல்லது தாங்க பண்ணுவே எல்லாத்துக்கு அ அஞ்சு ரூவா மருத்துவம் பாப்பங்க எல்லாத்துக்கு
இப்ப த அது வந்து படத்துல பாத்த மாரிக்க இருக்குங்க நீங் சொல்றது
என்ன நா சொன்ன கதையதாங்க படமா எடுக்குறாங்க நெறைய பேரு
ம் அப்டிங்ளா
ஆமாங்க
எப்டிங்க இந்த மாரி ப்ளான் எல்லா யோஸ்ச்சீங்க.
என்னவ நா வந்து அஞ்சு ரூவாங்கறது எல்லா நாள்லையு எடுக்க முடியுங்க இருமல் வந்துகிட்டே இருக்குங்க சாரிங்க கொஞ்சோ கோச்சிகாதீங்க
பலாங்க அஞ்சு ரூவா வச்சு இப் எப்டிங்க வைத்தியம் பாப்பீங்க கட்டுப்பிடி ஆவுமாங்க
அஞ்சு ரூவாங்கிறது அஞ்சு ரூவா இருந்தா வந்து இட்லி சாப்பிட்லாங்க
அஞ்சு ரூவா இருந்தா இட்லி சாப்புட்லா தோ அது அர தோச சாப்பிட்லாங்க நீ என்னங்க சொல்ல வரீங்க இப்போ
அஞ்சு ரூவாந்தா அஞ்சு அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அஞ்சு ரூவா இருந்தா அஞ்சு தேன் முட்டாய் வாங்குவாங்க அஞ்சு ரூவா இருந்தா அஞ்சு ஒரு காபி குடிப்பேங்க அஞ்சு ரூபா இருந்தா நா இந்த மாரி அஞ்சு ரூவாய்க்கி நெறய பேருக்கு ஏதாவது வாங்கி தருவேங்க அதே அஞ்சு ரூவா இருந்தா மருத்துவம் யாரும் பாக்க முடில பாக்க முடியுங்க அதுனால தா அஞ்சு ரூவா பண்ணுங்க
அஞ்சு வா அஞ்சு ரூவாய்கி எங்கங்க ஒங்களுக் காபி குடுக்குறாங்க சொல்லுங்க நாங்கனா அங்க போய் குடிச்சு பாக்குறே
என்னங்க புரில
அஞ்சு ரூவாய்க்குலா ஒங்களுக்கு யாருங்க காஃபி தரா அத சொல்லுங்க நா
அங்க அஞ்சு ரூவாய்க்கு வந்து இந்த காபி தூள் வாங்கி நீங்களே காபி போட்டுகோங்க
காபித்தூள் அது என்னங்க பேசறீங்க நீங்க அப்ப பாலுக்கு என்னங்க பண்ணுவீங்க
இருமல் வருதுங்க சாரிங்க
இருமல் வரக்கு
சாரிங்க
அ தொண்டைய கட்ற அளவுக் என்னங்க சாப்டீங்க அப்டி
பால் பாக்கெட்டு வாங்கி பால் ஒன் போட்டு அதுக்கப்பறோ வந்து டீ போட்டு. காப்பி குடிங்க.
நீ இந்த மாரி பால் காபி போட்டு காஃபிக்கு சாப்டிருக்கீங்களாங்க டீ தூள வாங்கி
ஆமாங்க அது போட்றக்கு எவ்ளோ ஆவுங்க இப்ப நம்ம நார்மலா வந்து காபி போட்னோங்க அதோட வெல கம்மியா தான ஆவோ
கம்மியாகலா ஆகாதுங் ஆமாங்க கம்மியாதாங்க ஆகு ஆனா உங்க சக்கரல்லா எப்டிங்க சர்க்கரைய தனியா வாங்கணுமாங்க
அக்கா தனியா வாங்குவாங்களா
ஆமாங்க சாக்கர டீத்தூளு அப்றோ றோ கமி காபித்தூளு அப்றோ
ம் ம்
பாலு அது வெக்கறதுக்கு ஸ்டவு கேஸு
ஆ
பாத்துரோ இதெல்லா வேணு இல்லங்க தண்ணி வேணுங்க அப்பறோ ம் மொத்தமா
ஆனா ஆனா வந்து கொஞ்ச நாள் கார் என்னால அப்டின்னு நா நெனைக்கிறங்க சேரி இருங்க ஒரே நிமிஷோங்க எங்க அம்மாக் கூப்புட்றங்க வந்துட்ற
சேரிங்க